ஹலோ
அ ஹலோ எப்டிர்க்கீங்க
ம் நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லாருக்கேங்க நல்லாருக்கே வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க
எல்லாருமே நல்லாருக்காங்க உங்க வீட்ல உள்ளவங்க எல்லா எல்லாரு எப்டி இருக்காங்க சௌக்கியமா இருக்காங்களா
எல்லாரு சௌக்கியமா இருக்காங்கங்க
ஓகே சிஸ்டர் நா சும்மா உக்காந்திருக்கே சிஸ்டர் நீங்க வேலையெல்லா முடிச்சிட்டு
ஓகே ஓகே நானு வேலையெல்லா முடிசுட்டே ம் இன்னு கொஞ்சோ வேலைகள்லா இருக்குது
ஓ இன்னியு வேலை இருக்குதுங்ளா
ஆமா கொஞ்சோ ரெஸ்ட் எடுத்துட்டு பண்லாமே அப்டின்ட்டு ரெஸ்ட்டிங் டைம் இது
ஓகே ஓகே என்னோட கிட்ஸு தூங்கிட்ருக்காங்களா அதனாலதா என்னால ரெஸ்ட் எடு முடியுது அதுவு சிம்பிள் சிட்டிங்தா சும் உக்காந்திருக்கே
ஆ ஓகே ஓகே எப்டி மேனேஜ் பண்றீங்க ரெண்டு பேத்த நீங்க மட்டுதா மேனேஜ் பண்றீங்களா இல்ல
இல்லில்ல எங்க மாமியார் இருக்காங்க எங்க கூட அ வேன்னாலலெல்லா தனியா மேனேஜ் பண்ண ச் சுத்தமா வாய்ப்பே இல்ல ராஜா அப்டிங்கற மாதிரி இவங்கள எல்லா செம்ம சேட்ட பைய
அத்தா இல்ல ரெண்டு பேரு இருக்கும்போது மேனேஜ் பண்றது ஒருத்தருங்கறதெல்லா அது ரெண்டு பேரு சின்ன கொழந்தைங்கங்கு போது கொஞ்சோ கஷ்டதா அது ஒரு பொண்ணு பொ பெருசா இருக்கா அப்டின்னா ரெண்டாவது கொழந்த இருக்கிறது கொஞ்சோ மேனேஜ் பண்ணிக்லா பட் ரெண்டுமே சின்ன சின்ன வைசு இங்கயே இருக்குது அப்டிங்கும்போது கொஞ்சோ கஷ்டந்தா
ஆமா ரெண்டு பேரையு சமாளிக்றது கொஞ்சோ கஷ் ப்பதா இல்ல ரொம்போ கஷ்டோ எங்க மாமியார்தா ஃபுல் அண் ஃபுல்லு ஹெல்ப் ஃபுல்லாருக்காங்க அவங்க இல்லன்னா கொழந்தைங்கள வந்து பாத்துட்டே ஒர்க் பண்ணித்தே வீட்டு வேலதா ஒர்க்குன்னா நம்ம எங்க போய் சிஸ்டர் ஒர்க் பண்ண போறோ வீட்டு வேலைய செய்யறதுக்கேப் போது போதுனாயிரு அவங்க ப்டியே எங்க மா மாமியார் அப்டியே எங் அவ்ங் பொண்ணு வீட்டுக்ல்லா போயிந்தாங்ன்னா எனக்கு அந்த அன்னை க்கி சுத்தமா ஒண்ணும் பண்ண முடியாது
கண்டிப்பா கண்டிப்பா
செய்றதே ரொம்ப கஷ்டோ இவன பாத்திட்டே இருக்கணு இல்லன்னா து மேல யேறுவா
நடக்க ஆரம்பிச்ட்டாங்க அப்டின்னாவே கொஞ்சோ சிருவமாதா இருக்கு நமக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் படுத்துக்குட்டு ஒரே எடத்துல இருப்பாங்க பெருசா எங்கயு போமாட்டாங்கங்குற ஒரு தைரியோ நம்ப படுக்க வச்சிட் நம்ப வேலைய நம்ப பாத்துட்ருக்கலா ஆனா கொஞ்ச நடக்க ஆரம்பிச்டாங்கன்னா ம்
படிக்கு வச்சுட்டு அவங்களுக்கு அந்த கிச்ல நறைய சுட்டி பொருள் எல்லா இருக்கும்ல பொம்ம குட்டி குட்டியா உள்ள ஐட்டமெல்லாம் பார்த்தாக்கா ரொம்ப புடிக்கூ அது கொழந்தைங்க விளையாட்றாங்களோ இல்லையோ அத நா பார்த்து ஆசப்பட் எதுக் வாங்கிட் பெருவனே தெரியாது ஆனா வாங்கிட் வந்துர்வ நறைய பொருள் வச்சிருக்க வீட் டு நறைய பாதி பொருள் வச்சிருக்க பாதி ரூம்ல நா ப்பயே எல்லாம் வாங்குன பொருள் தா இருக்குது ஆனா பேரு இது எதுக் க்கமா வாங்குண அப் ப்டின் சொல்லி கேட்டாங்ன்னா கொழந்தக்கி கொழந்தக்கி கொழந்தக்கி அப்டின் சாக் சொல்லிறது
ஆம் மா இந்த பெரிய கொழந்ததா அது பார்த்து பாத் தீம் ஆசப்பட்டுட்டு செல டைம்ல காரெலா இருந்துச் ச்சுனா எடுத்துடி ஓட்டிட்ருப்ப எங்க மாமியார் பாத்துட்டு தீபா பாங்க என்ன பண்ற நீ கொழந்த வெளையாட்றதுக்கா இல்ல நீ வெளையாட்ற துக்கா அப்டிங்கிற மாரியெல்லா
யாரு வெளையாண்ட என்ன வெளையாட்றதுக்காக தான தயாரிச்சுருக்குறாங்க
ஆமா
ம்
வெளையாண்டா போது அப்டிங்கிற மாதிரி நமக்கு இப்பல்லா எங்கயாச்சு அந்த சுட்டி பொருளெல்லா திரும்பி பாக்குறதே இல்ல குக்கரு கரண்டி ஸ்ப்பூனு அதுல்லாதா இவங்களுக்கு இப்ப வெளையாட்டு பொருளு
கரெக்ட் நம்ம காசு போட்டு வாங்கிட் டு வந்தோம்னாலுமே அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அந்த கொழந்தைங்க குடுக்குற மாரி தெரியல நானுமே ஃபேஸ் பண்ணிருக்கே வீட்ல இதைய இவன் பக்கத்து வீட்ல கூட இருக்கிற கொழந்தைங்களு பிடிதா அது அது நமக் காசு குடுத்து வாங்கிட்டு வர்றதுதா ஒரு இதே தவிர அது அதுல அவ்ளோ யூஸ் வெளையாடுறாங்களானா இல்ல நம்ம நார்மலா யூஸ் பண்ணிட்டுருக்கிற ஆ பாத்திரங்கள தா அவுங்க வெளையாடுறாங்க
ஆமா சிஸ்டர் இவுங்களை எல்லா எப்டி நா மெயின்டென் பண்ணி கொஞ்சோ பெருசா வளர்த்து அவுங்களுக்கெல்லா புரிய வக்கிறதுக்குள்ள அப்படி ஆயிரும் போல
ஆச்சு பாப்பா என்னன்னு வளர்ந்துட்டா அ ஸ்கூல் போக ஆரம்பிச்சு தல்லைங்களா இன்ன என்ன தம்பி கொஞ்சோ
ம் தம்பிதா இன்னி
கண்டிப்பா கண்டிப்பா
தம்பிய மட்டு கொஞ்சோ பெருசா வளத்துட்டோனா ப்ரச்சனையே இருக்காது நேத்து கூட கட்டில இருந்து சார் கீழ விழுந்து டாரு
அடடா
கீழ விழுந்து தலைல லைட்டா அடி அழுதுட்டு அது தூங்கி டா அவனே தூங்கிட்டா அப்டியே கொஞ்ச நேரந்தா தூங்கினா அதுனால நா பெருசா பயப் புள்ள கொழந்தைங்க கீழ விழுந்துட்டு ரொம்ப நேர தூங்குனாலு வாமிட் பண்ணாலோ டாக்டர்ட உடனே போய் காமிக்கினு அப்டிங்கற மாதிரி டாக்
கரெக்ட் கண்டிப்பா கண்டிப்பா நாம்ம நெனைப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ்லயு ஓகே ஓகே நம்ப நெனைப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ்லியு வந்துட்டு கொஞ்ச பெருசாயிட் டா நமக்கு ஒன்னு ப்ராப்ளம் இல்ல ம்ச் இன் இப்போ இந்த சின்ன வயசுல இருக்காங்கில்லையா நா சுப்போ இன்னு கொஞ்சோ பெருசாயிட்டாங்கானா நமக் கு கொஞ்சோ வொர்க் கம்மியாயிருனு பட் அப்பிடி இல்ல கொழந்தைங்க வளர வளரதா நமக் குமே வொர்க் அதிகமாயிட்டு தா வந்துட்டுருக்கு அந்தந்த ஸ்டேஜ்க்கு தகுந்த மாரி வொர்க் கு இருந்துகிட்டுதா இருக்கு இப்ப ஸ்கூல் போக ஆரம்மிச்சாட்டாங்க அப்டினா நமக் அவுங்களுக் ஹோம் வொர்க்கு அந்த ஆக்டிவிட்டிஸு இப்ப ஸ்கூல்ல குடுக்குற ஆக்டிவிட்டிஸ் எல்லா மோஸ்ட்லி கொழந்தைங்க மட்டுமே வந்து பண்ணி முடிக்க முடியறதில்ல அதுக்கான பொருளெல்லா நம்ப வாங்கிட் டு வந்து அத ஒக்கார வெச்ட்டு அவுங்கள பண்ண வெக்கிறதுக்குள்ள அந்த சேட்டர்டேஸ் சண்டே லீவே போயிடுது நமக்கு
தேடி கண்ணுபுடிச்சி கலர் செலக்ட் பண்ணி இந்த கலர் வேண்டாமா அப்டின்னு அவுங்கெல்லா சொல்லி கொழந்தைங்க சொல்லி அது நா பாத்திருக்கே அது வந்து என்ன என்னோட பெரியக்கா இருக்காங்களா பொங்கல் அவுங்களோட கிட்சுக் வந்து அவுங்க பண்ணை ஒண்ணு ஒன்னா போய் ஒவ்வொரு கடைக்கா போகனு ஒரு கடையில ஒண்ணு இருந்துச்னா இன்னொரு கடையில ஒண்ணு இருக்காது அந்த மாதிரி ஆனா அவுங்களுக்கு அந்த கொழந்தைங்க வளந்ததுக் கப்றோ தா நேரம் போறதே தெரியில அவுங்க சின்னதா இருக்கு போது கூட ரெஸ் எடுத்தாங்க பே கொழந்தைங்க வளந் ததுக் அப்றோ நோ ரெஸ்ட்டு நைட் மட்டு தா ரெஸ்ட் எடுக்வாங்க
ஆமா அவுங்களுக்கு ஸ்கூல் அனுப்றதுலருந்து அ போயிட்டு வரத்துக்குள்ள நம்ம வேலையெல்லா முடிச்சி வச்சுப்போ வந்த ஒனேவே அவுங்குளுக் ஹோம் வொர்க்குக்கு நம்ப ரெடி ஹெல்ப் பண்ணிதா ஆகனு அப்டி இல்லன்னா நம்ம அவுங்கள டியூஷன் அனுப்பற மாதி ரி இருக்கு அப்டி டியூஷன் போனாலுமே நம்ம கூட்டிட் போய் விட்டுட்டு வரனு மறுபடியு போய் ரிட்டன் கூட்டிட்டு வரணு
செம்ம அனுபவம் போலயே நீங்க அனுபவத்துல பேஸ்றீங்க நெனைக்கிறே இல்லைங்களா
த எக்ஸ்ட்ரா கிளாஸ் போட்டாலு அவ்ளவ்தா நமக்கு அதுக்கான டைமிங் நம்ம வீட்ல தா இருக் குன்ற மாரி தா சொல்லுவாங்க பட் வீட்ல இருக்கறவங்களுக்கு நெறைய வேல ஆஃபிஸ் போறாங்க அப்டின்னா அவங்களுக்கு ஒரே வேல தா அ காலைல முடிச்சிட்டு போனாங்கன்னா ஆஃபிஸ் ஒர்க் ம ட்டுந்தா அவங்களுக் இருக்கு
ம் எல்லாருக்குமே கஷ்டந்தா ஆனா லேடிஸ்க் தா ரொம்ப கஷ்டோ இர் க்குதில்லீங்க
கண்டிப்பா கண்டிப்பா நம்ப எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வெச்சுக்கனு நம்ப ஒர்க்கு எல்லா முடிச்சிர்னு அவுங்க ஆஃபீஸ் போறவங்களுக்கு ரெடி பண்ணனு ஸ்கூல் போறவங்களுக்கு ரெடி பண்ணனு இல்ல பி டி எம் வந்துரு எக்ஸாம் வந்துரு
ஐயோ வேணாங் சிஸ்டர்
எக்ஸ்ட்ரா கிளாஸ் போறோ அப்டி நா அதுக்கான பிரிப்பரே ஷன்லயு நம்ப எறங்கனுல்ல
ஆமா நா இனி தா எனக்கு பெரிய தல வலி இருக்குன் நெனைக்கறே உங்களுக்கு கோல்டிருக்கு சொன்னீங்கல்ல அது எப்டி பரவால்லயா இருமல் வந் ட்டே இருக்கு இல்லைங்ளா நா டிப்ஸ்சு சொல்றே ஃபாலோ பண்ணி பாக்கறீங்களா கொழந்தைங்களுக்கு தா மோ ஸ்ட்லி பண்ணுவாங்க பெரியவங்களுக்கு செட் ஆகுமான் தெரியில அ பெரியவங்களுக்கு பா த்ரிக்கே அந்த இது எலுமிச்ச பலோ வந்து ஸ் எலுமிச்ச பலோ இருக்கும்ல அது வந்து புழிஞ்சு சார் எடுத்துக்கோங்க சார் எடுத்து ஏலக்கா தட்டி போட்டு அதுல தேன் கொஞ்சோ கலந்து நாக்கு கீழ நாக்குக்கு கீழ வந்து அது கொழந்தைங்களுக் குதா வக்க சொல்லுவாங்க மோஸ்ட்லி அது அப்டியே சப்பி சப்பி சப்பி சாப்பிட்டுருங்க அப்டியே டக்குன்னு முழுங்க கூடாது அது நம்ம எச்சிலோட ஸ் சேந்து கலந்து மிக்ஸ்சாயி முழுங்கணுமாமா அப்போ நமக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்தாலு சரியா ம் இருமலு ஜாஸ்த் வராது சொல்லுவாங்க ஆனா மோஸ்ட்லி கொழந்தைக்கிதா சொல்லியிர்க்காங்க பெரியவங்களுக்கு நா பாத்ததுல்ல இருந்தாலு பண்ணுங்க பண்ணி பாருங்க பண்ணி பாத்துட்டு என்னன்னு சொல்லு எப்டி இருக்கு சொல்லுங்க ஸ்
ஆமா கோல் ஓகே கண்டிப்பா சொல்றே ஒங்களுக்கு நானு கோல்டு வந்துட்டா என்னன்ன இருமல் தா இப்ப ஜாஸ்தி வருது கோல்டு வந்துட்டுஸ் சரி ஆயிடுச்சு பட் இப்ப டூ வீக்ஸ் பாத்தீங்கனா இருமல் மட்டுமே நிக்க மாட்டேங்குது
ம் இ இப்போ கிளைமேட் மாறிட்டே இருக்குல சிஸ் ஏலு கொஞ்சம் மழை பெய்யுது கொஞ்ச வெயில் அடி இது கொஞ்ச குளிர் அடிக்குது இந்த இந்த வருஷ தா என்னமோ எல்லா மிக்சிங் கலவ மாரி மாத்தி மாத்தி பண்ணிட்ரு மழ பெய்ற டைம்ல வெயில் அட் டிக்கிது வெயில் அடிக்கிற டைம்ல மழ பெய்ஞ்சிட்டுருக்கு
ஆமா நாங்க ஊர்லருக்கும் போது பயங்கர வெயிலாருந்தது என்னடா மழையே வரமாட்டேங்குதே அப்டின்ற ஒரு ஃபீலு பட்டு இப்ப பாத்தீங்கன்னா எல்லா மழ வர ஆரம்பிச்ச ஒட்னே பிள்ளைங்க ஸ்கூல் போகவு ஃபுல்லல்லா எல்லா ஒரு கொழந்தைக் கி சளி புடிச்சதுன்ன எல்லா கொழந்தைக்கு அது ஸ்ப்ரெட்டாக ஆரம்பிச்சிருது அது அந்த கொழந்தைங்களுக்கு மட்டுல்ல கொழந்தைங்க வீட்டுலருக்குற எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் அப்டியே பரவ ஆரம்பிச்சது
அதேதா சிஸ்டர் சேம் ப்ராப்ளம் தா எங்களுக்கு இப்போ வந்து எங்க மாமியார்க் கொஞ்சோ வயசு ஆயிட்ச்சிங்களா அவுங்களுக்கு வந்து த்ரோட் டு இன்ஃபெக்க்ஷனோ இல்ல கோல்டோ ஏதாவது வந்துச்சின்னா கொழந்தைங்களுக்கு கொழந்தைங்கள்ட்டருந்து எங்களுக்கு அப்டிங்கற மாதிரி பி சுப் டீ முடிச்சி பெரிய செலவு வெச்சதுக் அப்பற றமா அது பிரச்சன சால்வ் ஆக்
அது கோல்டு வந்துருச்சினாலு ஒரு ரவுண்டு எல்லாத்தயு வீட்டுல பாத்துட்டு தா போறது தனியா ஒருத்தரோடல்ல விட்டுட்டுப் போறதில்ல
இப்ப எப்டி படத்துலல்லா ஒண்ண ஒரு கை பாக்காம விடமாட்டேண்டா அப்டின் சொல்லுவாங்கல அந்த மாதிரி ம்
கு சலிதா சலி க அது வைரல் ஃபீவரா இருந்ததுனாலு அப்டிதா ஈஸியா பரவிருது ம்
இப்ப கூட காச் சல் வந்து சி கொழந்தைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட் போய் சரியாயிட்ச்
ஓகே ஓகே ஓகே இப்ப ஹாஸ்பிட்டல் போகாம சரி பண்றதுன்றது நம்ம நாட்டு வைத்தியத்த ட்ரை பண்ணலா பட் அவ்ளோவா சரியாகற வரக்குமே சிவியர் ஆயிடுது மூச்சுட முடியறதில்ல கொழந்திங்ளுக் அப்டியே ஃபுல்லா கட்டிக்குது இல்லியா நெஞ்சுசலி ஆயிடுது அதுக்கு பயந்துகிட்டே ஸ்டார்டிங்லேயே கூட்டிட்டு போறதா க்குது அந்த ஹோம் ரெமிடி கேட்டு அது சரியாகரத்துக்குள்ளயேவே இந்த மழ பேஞ்சுதுன்னா மோடம் போட்டுக்குதா ரொம்ப இதாயிருது அப்பல்லா
ம் நீங்க கொழந்தைய கூப்புட்ணு அப்டின் சொன்ன மாரி ன்சி கொழந்தைய பிக் பண்ண போகணு அப்டின்
ஆமா ஆமா ஆனா கொழந்தய பிக் பண்ணதாங்க போனு இப்போ ஓகே ம் ஓகேங்க ஓகே ஓகே ம் ஓக் கேங்க பாய்